வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நலமா தோழி ஆ நா நல்லாரு கேந் தோழி
சாப்ட்டீங்ளா இன்னு இனிமேலுதா சமையல் பண்ணனுன் நானு
அப்பிடியா தோழி நாங்கல்லா சாப்ட்டோந் தோழி
என்னத் என்ன ஸ்பெஷல் தோழி இன்னக்கி
தோழி மீன் கொழம்பு தோழி இன்னிக்கி
மீன் கொழம்பா எனக்கு எப்டி நீங்க மீன் கொழம்பு நீங்க ஸ்பெஷல்லா செய்வீங்க ஏனா எனக்கு வந்து பாத்தீனா நான்வெஜ்ல வந்து க்கன் மட்டன்லா செய்வே ஆனா எனக்கு இது நா மீன் கொழம்பு மட்டு எனக்கு அது சரியா வராது
அப்பிடியா தோழி அ சரிங்க சரிங்க தோழி நா சொல்ற தோழி நல்லா மீனை நல்லா கழுவிட்டு தோழி அதுல கொஞ்சமா மஞ்சத்தூளு உப்பு லைட்டா போட்டு பெசஞ்சி வெச்சிட்டு தோழி ஆ வ அ எண்ண ஊத்தி கறிவடகோன்னு இருக்குல்ல தோழி
கஞ் மஞ்ச தூள் உப்பு மட்டுந்தா போட்ணு சில்லி பவுடர் எல்லாம் போட்டு செய்யக்கூடாது போடகூடாது
வறுவலுக்கு தா தோழி அந்த மாரி செய்யறதுண்டு கொழம்புக்கு வந்து தோழி கறிவடகோனு கேள்விப்பட்ருக்கீங்ளா நீங்க இந்த கொழம்புக்கு போடுவாங்கல்ல ம் தெரியு இல்லையா தோழி கறிவடகோ சின்னவ ங்காயோ ஆ தக்காளி ஒரு மூணு பச்ச மெளகா தோழி போட்டு வதக்கிட்டு புளி ஒரு பெரிய சைய எலுமிச்சம்பழோ சைஸுக்கு ஊற வெச்சு தோழி கரைச்சி அதுல கொழம்பு தூள்ரு கில்ல மிளகாத்தூள் மல்லித்தூள்ருக்குல்ல அது போ டு ஆ அப்டியே தண்ணி ஊத்தி கரைச்சு ஊத்திட்டு கொதிக்க வெக்கணு தோழி கொதி வரப்போம் அ தக்காளி போண்ணு தோழி அ நாங்க வந்து புளிய அதிகமா போட்ற தக்காளி ஒன்னோ ரெண்டோதா போடுவோ பாத்தீங்கன்னா அது ஒரு சில பேருக்கு புளிப்பு துவைக்கு வந்து பாத்திங்கன்னா புளி ஊத்துனா புடிக்கு சில பேருக்கு தக்காளி போட்டா புடிக்கு நாங்க வந்து அதிகமா அந்த புளி ஊத்திக்கிறதனால தோழி தக்காளிய ரெண்டு பழந்தா சேத்துப்போந் தோழி
செரிங்க தோழி
இப்ப கொதிக்க வெச்சிட்டு மீன போட்டுட்டு தோழி மாங்கா இருக்குல்ல ஒட்டுமாங்கா அது போட்டு எறக்கிடுவோந் தோழி
சப்போஸ் மாங்கா இல்லைனாலு பரவால்லையா
ஆ பரவால தோழி ஆனா மீனு கொழம்புன்னு பாத்திங்கன்னா மாங்கா போட்டா தாந் தோழி நல்லாருக்கு பாத்திங்கன்னா அதுலியு இந்த கார்மாங்கான் சொல்லுவாங்கள்ல எல்லா காலநிலைலியு கெடைக்கு அந்த த அந்த மாங்கா பயன்படுத்துவத வட தோழி வந்து இந்த ஒட்டு மாங்கான் ருக்குல்ல இப்ப இந்த கால சூழ்நிலைக்கு வி க்கிது இல்லையா வெயில் காலத்தில அது யூஸ் பண்ணோனா கொழம்பு வ ந்து ரொம்போ புளிப்பு சுவை இல்லாம இருக்கு தோழி
ம்
அவ்ளதா தோழி உப்பு போட்டு எறக்கிட வேண்டியதாந் தோழி
ஆவ் அந்த கொதிச்சதுக்கு அப்புறோ மீன் எடுத்து உள்ள வெச்சு எவ்வளவு நேரம் அந்த மீன வச்சிருக்கணு
டூ மினிட்ஸ் தா தோழி ரெண்டு நிமிடம் வச்சிருந்தாலே போது ரொம்ப நேரம் கொதிக்க விடுக்க கூடாது ஆ ஆமா தோழி இப்ப உங்களுக்கு வந்து சில பேர் பாத்தீங்கன்னா தேங்காசு அரைச்சு ஊத்துவாங்க சில பே ருக்கு அந்த தேங்காய் அறைய வந்து புடிக்காது பாத்தீங்கன்னா தோழி
ம்
அதனால தேங்காய் வந்த
எப்படி வந்து மீன் சாப்பிடாதுந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாாவ வந்து வந்து மீன் பிடிக்காது அவங்களுக்கு ஒரு அலர்ஜி சோ அதனால வீட்டல அத சமைக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்ப அம்மா இல்ல பட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே அவங்க மீன் எத சமைக்க மாட்டாங்க அதனால அதோடது தெரியாது சோ நாங்க வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாஸோட ஒயஃப் எங்க மேடம் வந்து மீன் மீன் குழம்பு செஞ்சாங்கன்னா அவங்க வந்து எனக்கு எப்புமே ஒரு பாக்ஸ் கொ விடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கு இப்ப நம்ம ஊர்ல வில்லேஜ் சைடுல ஒரு டைம் ஊருக்கு போயிருந்தப்ப பக்கத்து வீட்ட வந்து விசேஷ அவங்க வீட்டுல வந்து விசேஷம் மீன் கறி குழம்பு வந்து குடுத்துிருந்தாங்க ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்து சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தேங்காய் எல்லா அரைச்சு ஊத்தன மாதிரி இருந்துச்சு ஆனா எங்க மேடம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா அவங்கலா எதையுமே அரைச்சு ஊத்தாம அவங்க வந்து வெறும் மிளகாத்தூள் அந்த மாரி மட்டும் யூஸ் பண்ணி அதை பண்ண மாரி இருந்துச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்துச்சு இதுவு ஒரு டிஃபிரண்ட் டேஸ்ட் இருந்துுச்சு எனக்கு வந்து அதை செய்ய தெரியு ல அதனாலதா நா இப்ப
சரிங்க சரி அதது ஒவ்வொருத்தவ முறை வந்து தோழி ஒவ்வொரு ஊர் பக்கம் வந்து ஒவ்வொரு மனுஷ செய்வாங்க தோழி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ங்கள தேங்க எண்ணெய்ல வைப்பாங்க சில பேர் நல்ல எண்ணெய்ல வைப்பாங்க நா பேசறது கேக்குதா தோழி உங்களுக்கு ஆ தேங்காண்ணெய் ல்ல சில பேரு வப்பாக ப்பாங்க தோழி நல்லெண்ணெய வைப்பாங்க கடல் எண்ணெ வேப்பெண்ண ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊ மாதிரி வைப்பாங்க அந்த எண்ணெயோ ஒரு சுவிக்கு ஏற்ற மாதிரி அந்த குழம்பம் பார்த்தீங்கன்னா வே வேறுபடு இதுல பாத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா பி எப்பி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து எண்ணெய் சேத்துக்க மாட்டாங்க தேங்காயாவும் சேத்துுக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து புளிப்பு சுவையுடையதா ஏதாவது இருந்தாங்கன்னா அது கூடுதலா சேர்த்துப்பாங்க பாத்தீங்கா இப்ப என்னுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பிபியா இருக்கு அதனால நா வந்து தேங்காவ சேர்த்துக்க மாட்டே தோழி வந்து அ மலா மல்லி தூ சாந்து சேர்த்து கொதிக்க விட்டு மாங்காவும் மீனும் போட்டு இறக்கிறவன் தோழி அது ஒரு மாதிரி சுவையா இருக்கும் தேங்காய் சர்த்தீங்கன்னா மேக்சிம் அதிகபட்சம் பாத்திங்கன்னா தேங்காய சேர்த்த சாப்டடுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்கா பாத்தீங்கன்னா அது சுவை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் பாத்தீங்கன்னா
ஆ ஆ
ஆ அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி வித்தியாசப்ப இப்ப நான் சொன்னேன இல்ல தோழி எங்க ஊரு தோழி வந்து திருவாரூர் மாவட்டம் தோழி
ஓ திருவாரூர் இப்ப ஒரு தோழி என்கிட்ட பேசினாங்க அவங்கலும் திருவாரூர்னுதான் சொன்னாங்க
அப்படியா தோழி இதுலயே சில பேரு பாத் பாத்தீங்கன்னா தோழி மாங்காய எல்லாம பாத்தீங்கன்னா வெண்டைக்கா போட்டு வைப்பாங்க தோழி அது ஒரு வெண்டைக்கா வெண்டைக் ல ஆ அது போட்டு ம் ஆமா மீன் கொழம்புல வெண்டை போட்டுயூஸ் பயன்படுத்துவாங்க தோழி பாத்தீங்கன்னா அது ஒரு வந்து இந்த புளிக்குழம்பு டுத்துள்ள தோழி அந்த அந்த ஒரு அந்த ஒரு மனமே அதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆமா தோழி ஆ ஆம் அதான் ஊருக் ஊரு வேறுபடுது தோழி வந்து ஒவ்வொத்தவங்க கைப்பக்குவம் நம்ம இவ்வளோ சொல்றோம்ல்ல தோழி நம்ம செய்யரது வந்து அது எப்படி சொல்றது ஒரு அன்பு பாசம் அப்படி வைக்கிறப்ப அது வந்து அந்த குலம்பு தனி ஒரு ருசி சுவை தான் வரும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன தான் நீங்க சொல்றதை நான் பயன்படுத்தினாலும் நான் சொல்றது நீங்க பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு ஒரு கைப்பக்கு போறக்குள்ள சொல்னு அ அ அது தா அங்க வந்து கடைசி ஆமா அது தா கடைசியா வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண தோழி பாத்தீங்ன்னா
இப்ப ஒருத்த நல்லா சமச்சிட்ருக்காங்க அவங்க வந்து நமக் டிப்ஸு குடுக்கறாங்க சோ இது இப்டி தா நாங்க செய்யறோ அப்டி தா செய்வோ நீங்க செய்யின் சொல்வீங்க ஆனா அத நம்ம செய்யும்போது அந்த டேஸ்ட்டுக்கு அது வராது ஏனா அதுக்கான கை பக்குவோ இப்ப அவங்க அதே செஞ்சு செஞ்சுட்டே இருக்கறாங்க பாத்தீங்ளா அவுங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் நாம புதுசா அத வந்து செய்யம்போது அது ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்டா தா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஓ வராது வராது அதுல எதாவது ஒரு பொருளு நம்ம என்ன பண்ணீருவோ ஒன்னு கூடுதலா போடுவோ கொறச்சு போடுவோ அதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக் வராது அதுல வந்து அந்த செல விஷ்யோ செலது பாத்தீங்கன் வச்சுக்கிங்க செய்யறத பாத்துட்டே இர்ந்தோனு வச்சுக்கிங்க ஓரள வு நம்ம அத வந்து அ இதுதா அப்டினு ஒரு யூகிச்சு நம்ம வந்து செய்ய முடியு வந்து இப்ப நம்ம ஃபோன்ல சொல்ற தகவல வெச்சி ஓரளவுக் கு செய்யலாமே தவர அந்த சுவை வருமாங்கறது ஒவ்வொருத்தவங்க கைக்கு மாறுபடும் தோழி வந்து நா எங்கம்மா சொல்லி் குடுத்த முறை தா பாத்து தா ஆ எங்கம் மா சொல்லிக் குடுத்த முறைய தா நா பண்றே ஆனா எங்கம்மாவோட அந்த சுவைப்பக் குவமு எங்ககிட்ட இல்ல ஆ வர்ல ஆனா ஏ வீட்டுக்காரவங்கள்க்கு நா செய்யறதா பிடிக்கு அவங்க அம்மா செய்யறது பிடிக்காது ஆனா எ வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க அத்த மாரி இல்ல இருந்தாலு பரவால்ல அப்டிம்பாங்க வந்து எங்கம்மாவோட கைப்பக்குவோ அது அதே தா போட்றோ அதே மசாலா அதே தா எல்லாமு செய்றோ ஆனாலு அது அவுங்க கை இர்ந்து வெ க்கிறப்ப அது வந்து வேற மாரி ஒரு சுவை வருது நம்ம வெக்கிறப்ப அது வரமாட்டேங்குது
ம்
நீங்க எப்பிடி செய்வீங்க தோழி உங்களுக்கு செய்ய தெரியுமா எதா யாரா சொன்னாங்களா இந்த மாதிர் முறை செய்யலானு அல்லது வேற எதாவது உங்களுக்கு உங்களுடைய சிறப்புன்னா என்ன தோழி
எனக்கு நெறைய டிப்ஸு குடுத்துருக்கறாங்க ஆனா நா தா செஞ்சதில்ல இப்ப நா வந்து வில்லேஜு ஸ்டைல் சொன்னே பாத்தீங்ளா உங்களுக்கு சோ வில்லேஜு ஸ்டைலு வந்து பாத்தீங்ன்னா அ ஆ அதுல வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லி் குடுத்தாங்க என்ன சொல்லி் குடுத்தாங்கன்னா வெங்காயோ, தக்காளி அதுல வந்து பாத்தீங்ன்னா மெளகு சீரகோ, சோம்பு இத எல்லா சேத்து வதக்கனு சொன்னாங்க
ஓ ஓ ஓ ம்
எல்லா சேத்து வதக்கனு சொன்னாங்க, இதெல்லா வதக்கி நம்ம அரச்சு வெச்சிட் டு அதுக்கப்றோ வந்து புளி
ம் ம்
ச்சிட்டு மாங்கா அவுங்க சொன் நீங்க சொன்ன மாரியே மாங்காவு போட சொல்லிர்ந்தாங் க அது வந்து பாத்தீனா எண்ண, கடுகு, அதுக்கப்றோ கொஞ்ச வெந்தயோ போட்டு வெங்காயோ, தக்காளி கட் பண்ணி அத நல்லா தாளிச்சு இந்த மசாலா அரச்சு வெச்சிருக்கு பாத்தீங்ளா, இந்த மசாலாவ அதுல எடுத்து ஊத் தி அதுல எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா, அந்த புளி இருக்கு பாத்தீங்களா புளி கரசல் அந்த புளி கரசல்லு இத ஊத்திட்டு நல்லா அத் கொதிக்கு அது கொதி க்கும் போது வந்து பா பா பாத்தீங்னா கொஞ்சோ ஆ இது வரமிளஹா தூளு, மல்லித்தூளு போடுவாங்க
ஓ ஓ ம்
ஜ்ஜா எனக்கு சொல்ல தெரியில பட் நா சொல்றேன் கேட்டீனா ஆ மல்லித்தூள் அ ஆ மிளகா
காயத்தூள் போடுவாங்க
ணு
ஆ ஆ
இத இத போட்டதுக்கப்புறோ அது அந்த புளி கரசல் போட்ருக்கமா புளியெல்லா ஊத் இது கொதி வருது பாத்தீங்ளா அந்த கொதி வரம்போதே அந்த மாங்கா அந்த பீசையு போட்டுட்டு மீன் வந்து நல்லா கழுவி எடுத்துரு சுத்தம் பண்ணி வச்சிருப்போ பாத்தீங்களா அந்த மீனயு அதுல எடுத்து போட சொல்லிருக்காங்க போட்டு ஒரு அஞ்சி நிமிஷோ
ம் ம் ரொம்பவு கொதி வரக் கூடாதுல்ல தோழி அந்த மீன் கொழம்பு மட்டு ம்
அதனால சிம்ல வச்சிருந்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சி நிமி ஷோ அதுல வைங்க அப்டின்னு சொல்லியிருக்குறாங்க
ஆ ஆ கரெட் தா தோழி கரெட் தா அவங்க சொன்ன மெத்தேட் கரெட் தா
ஆ அது அப்ப வந்து அத தேங்கா தேங்கா கொஞ்சோ அவங்க அரச்சூத்த சொல்லிருக்காங்க அது எப்டின்னா அந்த தேங்கா வந்து நம்ப அந்த மீன் போட்றதுக்கு முன்னாடியே அந்த கொழி பு புளி கரசல்ல எல்லா சேந்து அந்த மசாலாலா கொதிச்சு வெந்துரு பாத்திங்ளா கொதிச்சதுக்கு அப்றோ கொஞ்சோ தேங்காய கடசியா ஊத்திட்டு அந்த தேங்கா ஒரு கொதி வந்தோனயு மீனு மாங்கா எல்லாத்தையு போட்டு ஒரு அஞ்சி நிமிஷோ வச்சிட்டு ஆப் பண்ண சொல்லிருக்காங்க
ஆ ஓஹோ
இன்னொன்னு வந்து பாத்தீங்ன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்ன்னா ஆஹ் பச் சயா வெங்காயோ இருக்கு பாத்தீங்ளா நல்லா நைஸா அரைக்காம கொஞ்சோ கொற கொறன்னு அரச்சி எடுத்து வச்சுக்கனு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சூன்டு சீரகோ வெங்காயத்த குட கொஞ்சுண்டு சீரகோ ஆமா பச்சையா அரச்சி ஒரு இதுல தனியா எடுத்துக்கிட்டு தக்காளி தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எவ்ளோ ஒங்ளுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த தக்காளியே நீங்க ட்ரைன் பண்ணியு வச்சுக்லா இல்லனா கட் பண்ணியு வச்சுகலா ஆனா வெங்காய வந்து கம்பல்சரி வந்து கொஞ்சோ கொர கொரபா அரச்சி வச்சுகனு நைசாவு இருக்க கூடாது அது முழுசாவு இருக்க கூடாது ஒரு அர அர இதா கொஞ்சோ அப்டி கொர கொரப்பா வந் து கொஞ்சோ சீரகோ இதெல்லா ஆமா வச்சுக்கனு வச்சிட்டு எண்ணெ கடுகு வெந்தயோ இத எல்லா போட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயத்த போட்டு நல்லா வெங்காயோ வதங்கனு அதுக்கப்றோ தக் நீங்க பேஸ்ட்டு பண்ணிருந்தாலும் செரி இல்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறதா இருந்தாலு சரி சோ போட்டு அத நல்லா பேஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணனு பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலா கொஞ்சோ அத ஃப்ரை பண்ண போது கொஞ்சோ சால்ட்டு
ம்
அதுல போட்டுட்டு கொஞ்சோ மஞ்ச போட்டு நல்லா ஆ மெல்டா ஆயிருப்பாருங்க அந்த தக்காளி நீங்க இப்ப வந்து அரச் சி பேஸ்ட்டா போட்டீங்கன்னா ஓகே பேஸ்ட் இல்லாம அப்டியே போட்டீங்கன்னா அந்த தக்காளி நல்லா மெல்ட்டாய் வரு பாருங்க சோ அது மெல்ட்டாயி வரும்போது அப்ப வந்து நம்ப இது அந்த புளி கரசல் இருக்கு பாத் திங்ளா அந்த புளிக்கரசல் அந்த இது புளிக்கரசல் ஊத்தறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய்லியே மிளகாத்தூளு மல்லித்தூள் இந்த ரெண்டையு போட்டு அந்த ஆயில்லயே நல்லா ஃப்ரை பண்ணியர்னு
ம் ம்
அந்த வெங்காயோ தக்காளி வதக்குறோ பாத்தீங்களா அந்த ஏனா இப்போ வந்து எப்பயுமே இந்த மசாலா செய்யம் போது அந்த பா தோழி பதினோரு நிமிஷோ ஆயிடுச்சி நா ஒங்ளுக்கு ஃபோன வந்து நா கட் பண்ணிட்டு நா மறுபடியு ஒங்ள
ஓ ஓகே ந நன்றி தோழி நன்றி தோழி